வணக்கம் தோழி நா பேசறது கேக்குதுங்களா தோழி தெளிவா
தெளிவாக கேட்கிறது சொல்லுங்க
பரவாயில்லைங்க தோழி தோழி இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நா வீட்ல வந்து கொஞ்ச செடிகள் வந்து நடலாம் அப்டின்ருக்கே எதற்காக அப்டினா நம்ப அன்றாட வாழ்க்கையில வந்துட்டு நம்ப நறைய பொருட்கள் வந்து சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோ இதே வந்து கருவாப்பிலை ஆகட்டும் இதே கொத்தமல்லி தழை ஆகட்டும் அந்த மாரி இத வந்து நம்ம வீட்லயே வள வெக்கலா அப்டிங்கற மாரி ஒரு எண்ணத்துல இருக்க என்னோட வீட்டுக்கு பின்னாடி கொஞ்ச இடம் இருக்கு அந்த இதுல என்னென்ன விளைவிக்கலாம் அப்டினு சொல்லி உங்கனால சொல்ல முடியுமா தோழி ஏனா நீங்க அந்த மாரி தான பண்ணிட்டுருக்கீங்க அதனால கொஞ்ச ஐடியா குடுத்தீங்கன்னா நல்லாருக்கும் தோழி
நிச்சயமா எனக்கு தெரிஞ்ச ஆலோசனைகள வழங்குற நீங்க வந்துட்டு நீங்க இடம் அந்த மண் வகைகள பொறுத்துதா நாம என்ன விளைவிக்கலா அப்டிங்கறத நம்ம முடிவு பண்ண முடியு மொதல்ல உங்களுக்கு இருக்கிற அந்த இட வந்து எந்த அளவுனு பாத்துக்கோங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு வீடு அளவு இருக்கு அப்டிங்கிற எடமா இருந்துச்சுனா அந்த இடத்த முதல்ல சுத்தம் செஞ்சு அ சூரிய ஒளி நேரடியா அந்த செடிகள் மீது நீங்க விதைத்த விதைகள் மீது பட்ற மாதிரி பாத்துக்கணு முதல் கட்டமா அது என்ன வகையான மண்ணுங்கறத நம்ப தெரிஞ்சிஞ்ச்சுக்கணு பெரும்பாலு காய்கறிலா விளைவிக்கிறது வண்டல் மண் இல்ல கரிசல் மண்ணா இருந்துச்சு இல்ல செம்மண்ணா இருந்துச்சுனா உங்களுக்கு காய்கறி நல்லாவே விளையு இல்ல அதே ஒரு களிமண் இல்ல ஒரு உப்பு மண் இல்ல ஒரு பாறை மண் சார்ந்த இடமா இருந் காய்கறிகள் வந்து கொஞ்ச விளைவிக்கிறது விளைச்சல் கம்மியா இருக்குனு சொல்லுவாங்க அந்த இடத்து அதற்கு நீங்க ஒரு வண்டல் மண்ணா இருக்குன்னா அது தொடர்பான காய்கறிகள் என்னலா போட்லா எப்டி போடலாங்கறத பத்தி நா உங்களுக்கு விளக்கோ சொல்ற
கண்டிப்பாங்க தோழி ஏனா வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம டெய்லி வாழ்க்கை நடமுறைல வந்து நம்ப ஒரு மல்லிப்பூ ஆகட்டும் அத வந்து பறிச்சு நம்ம சாமிக்கு வந்து வெக்கிறதாகட் டும் அந்த மாரி நறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோ இதுல நம் பறிச்சி புடிச்சவங்களுக்கு கொடுக்குறது அந்த மாரி நம்ம நறைய பண்ணுவோம் இது போக பூந்தோட்டங்கள் ஆகட்டும் இல்லனா நர்சி நர்சிங்ல இருந்து சில விதைகளும் சரி சில அரிய வகை பூக்களும் வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்து அலங்காரத்துக்காக வெப்போம் அந்த மாரி வெக்கும்பொழு எது வந்து நம்ம வச்சோம்னா நல்லா இருக்கும் இல்ல வந்து கொஞ்ச காய்கறிகள வெக்கலாமா இல்ல வந்துட்டு அழகான பூக்கள் வகைகள் வெக்கலாமா அப்டிங்கறது அதுக்கான என்ன உரங்கள் போடணு இல்ல இயற்கை உரங்கள் போடணுமா அத பத்தி கொஞ்ச சொல்லுங்க தோழி
நிச்சியமா சொல்றே மொதல்ல நம்ம என்ன விளைவிக்க போறோங்கிறதுல நம்ப தெளிவா இருக்கணு நம்ப வீட்டுக்கு தேவையானது மட்டுந்தா அப்படின்னு நம்ப ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா நீங்க உங்க வீடுங்கும்போது நம்ப வீட்டுக் க்கு பின்னாடி உள்ள இடமா இருந்தது அப்டிங்கற போதுலா அந்த இடத்த சுத்தம் பண்ணிக்கணுனா ஏற்கனவே சொன்னனே சுத்தம் பண்ணிட்ட உள்ள களைகள்லா நீக்கனதுக்கு அப்பறோ நமக்கு எந்த அளவுக்கு காய்கறி ஒரு வீட்டுக்குதாங்கும் போது குறைந்த அளவுல நம்ப பயிரிட்டா போது ஒரு கட்டுன் சொல்வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கட்ட அளவுனா ஒரு கட்டுனா ஒரு இருவதுல இருந்து முப்பது கன்றுகள் இருக்கு கத்தரிக்காய் அந்த மாதிரி வச்சுட்டு மண்ண கொத்திட்டு மண்ண மண்வெட்டியால கொத்தி அதுல தண்ணீர் பாய்ச்சு அந்த தண்ணி வந்து ஒரு நல்ல பதத்துல ஊறுனதுக்கப்புறோ கத்திரி கன்கள நடவு செய்யலா கத்திரியை பொறுத்தளவுல நடவு தா செய்யணு அது பெரும்பாலு நம்ப வந்து வீட்டுல நம்ம விதை விட்டு வளர்றத விட கத்திரி கண்ணா வாங்கி வச் சிங்கன்னா அது எளிதா நமக்கு விளைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிடு கன்ன நட்டுடிங்கன்னா ஒரு மாதத்திற்குள்ளையே நமக்கு அது காய் காய்க்க ஆரம்பிச்சிடு கத்திர கன்னு வச்சிக்கலா குறிப்பிட்ட தூரோ வச்சிட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் நம்ம தின தினோ பயன்படுத்துறது வெண்டைக்காய் பயிர்யிடுவது ரொம்பவே சுலபமான ஒன்று அது விதைகள வாங்கிட்டு மண்வெட்டியால வெட்டி குழி நோண்டிட்டு அந்த குழில தண்ணி தேவையான அளவு ஊத்திட்டீங்கன்னா ஒரு குழிக்கு மூன்று விதைகள் இல்ல நான்கு விதைகள் போடணு இதுக்காகன்னா ஒரு மூன்று விதை இல்லை நாலு வித அப்டின்னு போடற்றவங்க போது அதுல நாலுல ரெண்டாவது முளை ச்சு நமக்கு பயன் தரும்ல்ல அதுக்காக நம்ப விதைகள் செ போடுவோ அந்த மாதிரி போட்டு அதுக் தேவையான அளவு தண்ணி நீர் குடுக்கணு தண்ணீர் அதிகமா பாத்துக்கிட்டீங்கன்னா வெண்டிக்காயு ஒரு மாதத்திலேயே நமக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒன் று
கண்டிப்பாங்க தோழி இப்ப வெண்டைக்காயின்னு நீங்க சொன்னீங்க அதுக்கு வந்து எதாவது பருவ கால நிலை வந்து இருக்கா ஏன்னா சில இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சுண்டக்கா அந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இந்த மாரி டைம்லதா வெயில் காலத்துல வந்து உங்களுக் நல்லா மொளைக்கு அப்டிங்கிற மாரி நெறைய பேர் நெறைய சொல்றாங்க அந்த மாரி மற்ற காய்கறிகள் வந்து எப் அப்படியா தோழி இப்ப சீசன்னே இல்லாம நமக்கு வந்து கிடைத்துக்கொண்டே இருக்கணும் அப்படின்னா எந்த காய்கறி வகைகள் கீரை வகைகள் நம்ம வந்து போடலான் நெனைக்கிறீங்க
ஆமா வெண்டிக்காயை பொறுத்தளவுல உங்களுக்கு அனைத்து காலநிலையிலையு காய்க்க கூடியது அத பறிச்சி நீங்க வெண்டிக்காய்ல நம்ம முக்கியம் கவனிக்க வேண்டிய விஷ்யனா காய் காய்ச்சு வருது நீங்க ஒரு காய் ஒரு காய் வெளியில வந்து அதாவது பூவுல இருந்து வெளில வந்து ரெண்டு நாள் ஆகுதுன்னா நீங்க பாத்துட்டு இத்துனோண்டுதானே இருக்கு நம்ப ஒரு வாரோ கழிச்சி பறிச்சி கா நினச்சிக்குன்னா அது முத்தி போயிடு வெண்டிக்காய் வந்து தினம் தினம் நம்ப அறுவடை செய்யணு இன்னிக்கி பாக்கறப்ப காய் வந்து நாளைக்கு பாத்தீங்கன்னா அது முற்றிடு அதனால அன்னன்னைக்கி வெண்டிக்காய் வந்து ஒரு பருவத்துக்கு வந்துரு உங்களுக்கு தெரியு இல்லையா அத அன்னன்னைக்கி பறிச்சிடணு அதுதா அதுல நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷ்யோ அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ப தினம் தினம் பயிரிட வேண்டிய கத்தரி தக்காளி தக்காளி வந்து நமக்கு எல்லா கால்நிலையிலையு நமக்கு தேவைப்படும தான தக்காளிய வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா தனியா பயிரிடணு இல்ல கண் கன்னு வாங்கி வைக்கன்னு அரியு போது தக்காளி விதைகள எடுத்து காயில உள்ள விதைகள எடுத்துட்டு அத ஒரு வெயில்ல உளர்த்திட்டு அத ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் பாத்தரமோ இல்ல மண் பாத்தரமோ மண் என்னமோ எடுத்து அதுல வந்து மணல் கலந்த வண்டல் மண்ண கூட்டி அதுல நம்ம எடுத்து காய வச்சிருக்கோ இல்லையா தக்காளி விதை அது அதுல தூவி மேல்லோட்டமா சிறிதளவு மறுபடியு வண்டல் அல்லது மணல் தூவிட்டு வச்சி அதிகமா தேய்போ வச்சிங்கன்னா விதைகள் முளச்சிட்டு வர ஆரம்பிச்சிரு விதைகள் முளச்சு நம்ம ஒரு கை ஒரு கை அளவுனா நம்மள உள்ளங்கை ஒரிச்சா அளவு அந்த விதைகள் வளர வந்ததுக்கு அப்பறோ அத பரிவு நடவு செய்யணு ஆ முக்கியமான விஷய என்னன்னா கத்திரிக்காய் இந்த தக்காளி இதெல்லா வந்து பறிச்சி நடவு செய்றது ஒரே எடத்துல நம்ம விதைச்ச எடத்துலே இருக்கக்கூடாது ஒரு எடத்துல இருந்து பறிச்சி இன்னொரு எடத்துல நடவு செய்யறோம்னாதா அதுல விளைச்சல் அதிகமா இருக்கு
ஓ சேரிங்க தோழி இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல வந்து நாங்க சுண்டக்காய் வந்து சமீபத்துல வந்து நாங்க சமைச்சோ அந்த மாதிரி கடேல இருந்து நாங்க வாங்கி வந்து சமைக்கு பொழுது அதோட அந்த நம்ம கழுவிட்டு ஏனா இடிச்சிட்டு நம்ம உரல்ல இடிச்சிட்டு கழுவி நம்ம தண்ணி வந்து ஊத்திருவோ பின்னாடி இப்டி ஊத்து பொழுது அதுல இருந்து இப்ப வந்து ஒரு செடி வந்து மொளச்சு வந்திருக்கு இப்ப இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து வீசலாமா இல்ல அது வந்து வளரட்டுமா அப்டிங்கிற ஒரு குழப் ப நிலைல நாங்க இருக்கோ அதுக்கு வந்து நீங்க எந்த மாரி அறிவுரை சொல்லுவீங்க தோழி
சுண்டைக் காய பொறுத்த அளவுல நீங்க எந்த விதமா தனித்துவமா அத பாதுகாத் க்கறதுகோ இல்ல அத பயிரிறதுக்கோ வளக்குறதுக்கோ நீங்க எந்த விதமான ஒரு எஃபர்ட்டுமே நீங்க அதுல பண்ண போறது கெடையாது ஏனா சுண்டைகாய் இயற்கையா மொளச்சு வந்துருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க அதுக்கு தண்ணீர் கூட தேவயில்ல வெயில் காலத்துல வந்து இருந்ததுனாலு மழை காலத்துல பெய்யிற தண்ணிய சேமிச்சு வச்சுக்கு நீங்க அவ்வப்போது வீட்ல ஒரு பாத்தரோ வெலக்கறதுல மிச்சம் இருக்கற தண்ணி இந்த மாதிரி நம்ம புழங்கற தண்ணிகள அந்த சுண்டைக்காய்ல கொஞ்சமாவு அந்த செடிக்கு நீங்க ஊத்துனாலே போது த இல்லைங்களா அதுக்கு நீங்க மருந்து அடிக்கணுனு தேவையில்ல எந்த விதமான செய் செயல்முறையே இல்லாம வித்தியாசமா கொத் கொத்து கொடுத்தா காய்கள குடுக்கடிய ஒரு அபாரமான விஷ்யோ அதுல நெறைய சத்துக்கு இருக்கு அத நீங்க அப்புறப்படுத்தாம நீங்க அத அப்டியே விட்டுட்டு எப்பயாவது தோணு போது தண்ணி ஊத்திங்கனால அது தன்னால வளந்துடு ஏனா சுண்டைக்காய எல்லா பூமில உள்ள தண்ணிய இழுத் துட்டு அதுவாவே வளரக்கூடிய ஒன்றுதா அத நீங்க வந்து அப்புறப்படுத்தாம அப்டியே விடுறது ரொம்பவே நல்லது அது உங்களுக்கு நல்ல மகசூல குடுக்கு உம் சகோதரி குரல் கேட்கிறதா